ஆ எப்டி இருக்கீங்கப்பா
ஆ நல்லாருக்கே கேக்குதுங்ளா
ம் எனக்கு கேக்குது உங்களுக்கு நா பேஸ்றது தெளிவா கேக்குதா
ஆ கொஞ்சோ லோவா கேக்து லைட்டா கொஞ்சோ சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணி பேசுங் வால்யூம் மட்டு
ஒரு நிம்ஷோ
ம்
இப்போ ஓகேவா கேக்குதா
ஆ ஓகேதா நெனைக்கிறே ஓகே ஓகே மேம்
ம் ம் நார்மலா லாஸ்ட் டைம் கால் பண்ணும்போது வந்து இதே மாரி வாய்ஸ் லோவா தா இருந்துச்சு என்னன்னு தெரியில சவுண்ட்ல கம்மியா இருக்கு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க கேக்குதுல்ல இப்போ தெளிவா ஹலோ